ஹலோ
ம் இன்னப்பா பண்றீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே எப்டி இருக்கீங்க
ஆ நல்ல இருங்கோ அதென்ன இந்த வீக் எண்டுலா உங்களுக்கு எப்டி போச்சி
வீக்கெண்டு என்னா நேத்து அ சினிமாவுக்கு போனோ அப்டியே ஈவ்னிங் வந்து பீச்சுக்கு போயி்ட்டு நைட்டு ஏழு மணி இருக்கு வீட்டுக்கு வந்தாச்சி
பரவால்லையப்பா நீ நல்லா என்ஜாய் பண்ணி இருக்கீங்கன்னு சொல்லுங்க நானுந்தா நாங்களு தா பீச் போலான்னு பிளான் பண்ணோ ஆனா எங்க நாங்க காலையில விக் எண்ட் இன்டு ம் ஏதாது நம்ம ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி என்னாது செஞ்சிட்டு வேலைய முடிக்கலாம்னு பாத்தாக்கா அப்பதா ஆளுக்கு ஒன்னு சொல்லுவாங்க அதுவு ஏயே பையனா அவே வீக்கெண்ட்டுனாதா அது இதுன்னுட்டு எக்ஸ்ட்ரா வேலய குடுப்பா வேற எல்லா வேலயு காலையில சாப்பாடு மத்தியானோ லஞ்சி அவ கேட் கேட்தெல்லா சொல்லி வெச்சிட்டு கெளம்பறத்துக்குள்ளயே போதும்போதுன்னு ஆகுது அப்டியே இந்த வெயில்ல நின்னு சமைச்சி முடிக்கிறதுக்குள்ள அதே டயர்டா ஆயிருதா அதோட பீச்ச நாங்களு ஆ அப்றோ எங்க இருந்து கெளம்பறது அதோட தே போகவே இல்ல
ம் ம் ம் ஈவானிங்காது போயி இருக்கலாம்ல ஒரு மூணு மணி நாலு மணி
சாப்புட்டு படுத்தோ எல்லாரு தூங்கியாச்சி அவே எந்துருச்சி அழுவுறா என்னைய இபடி கூட்டிட்டு போறன்னு சொன்னீங்கல்ல அப்டின்ட்டு சேரி நெக்ஸ்ட் வீக் போலா டின்ட்டு அவன சமாதானப்படுத்துறதுக்குள்ளேயே போது போதுனாயிடுச்சு
வேற எங்கேயுமே கூட்டிட்டு போலயா
ம் பக்கத்துல இருக்க பார்க்குக்குதா போனோ அப்றோ பசங்களோட வெளையாண்டுட்டே கொஞ்சோ மறந்துட்டா ஆங்கு இப்ப பார்க்லா சூப்பரா இருக்கு முன்னாடிதா வந்து ஒரு ஒரு ஊஞ்சல்லா நல்லா இருக்காது உள்ள போனா பிளேஸு நல்லா இருக்காது இப்ப எல்லா நீட்டா வெச்சிருக்காங்க
ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷன் பண்ணி இருப்பாங்க
ம் சூப்பரா இருக்குது பார்க்கு இப்ப போறதுக்கும் நல்லாருக்கு எல்லா எடமுமே சூப் சூப்பரா வெச்சிருக்காங்க முன்னாடி செ அந்த செடிங்க எல்லா வந்து அப்டியே பொதர் மாரி இருக்கோ பாக்கவே ஒரு நீட்டா இருக்காது இப்ப எல்லா அழ ஆ எப்
அதாட்டோ அந்த ஓரத்துல நடந்து போறதுக்காண்டியே வெச்சிருப்பாங்கல்ல நடப்பயிற்ச்சிக்கிங்க
அதுதா இப்போ வந்து இந்த வய உங்களுக்கு எக்சைஸ் பண்றவங்களுக்கு எல்லா வெச்சிருக்காங்க பாத்தீங்களா
ஆ நா நட அந்த இது நடந்து போறதுக்காண்டியே வழி மாதிரி சிமெண்ட்ல போட்டு நல்லா
ஆமாம்பா முன்னெல்லா அப்டி இல்ல முன்னாடி பார்க் போறதுனாலே சின்ன பசங்களுக்கு மட்டுந்தா விளையாடுறதுக்கு இருக்குமே இப்ப போய் பாத்தா எல்லாருக்கு தனியா வந்து இது பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு வச்சிருக்காங்க ஆ தா இதுவு வெச்சிருக்காங்க எக்சசைஸ்க்கு வெச்சிருக்காங்க வாக்கிங் போறவங்களுக்கு தனியா நல்லா நல்லா வச்சு இது பண்ணிருக்காங்க இப்ப பாக்க அப்றோ நீட்டா மெயின்டெயி பன்றாங்க
சேரி சேரி
ம் அதை அதப் பாத்துட்டு ஏ பையே நெக்ஸ்ட் வீக்லா நா பீச்லா போவேனாம் பார்க்கே வந்தர்லா அப்டின்டா ம் ம் ம் ஆமா அப்டிதா நெனப்போ அவங்களுக்கு மைன்ட் எப் டி போகுதுன்னு சொல்ல முடியாதுல்ல பசங்களுக்கு
ம்
ம் ஆ அப்புறம் வேற என்ன பன்றீங்க இப்ப
இந்தா வீட்லதா இருக்கோ
ம்
ம் என்ன சாப்பாடு காலைல
காலைல இல்ல இதுதா இட்லிதா இட்லிதாங்க பெஸ் காலையே கட்டி குடுத்து விட்றதுக்கு பயம் பைய பையனுக்கு அது அவன் காலைல எந்திரிக்கவு மாட்டா ஸ்கூலுக் அவன அடிச்சு புடிச்சி கெளப்புறதுக்குள்ளயே அதுவே எனக்கு ஆஃப்னவர் ஆகு கெளப்பி உட்றத்துக்குள்ளையே உடனேயு நாம எழுப் கூப்ட ஒடனேயு எந்திரிக்க மாட்டா அப்டியே எந்திரிச் ஸ்கூலு இல்லேலே எந்திரிச்ட் என்னா சொல்லுவா என்ன சீக்கிரமா எழுப்ப வேண்டியதானேன்னுவா என்னவோ நா எழுப்
எழுப்ப அவ எந்திரிக்க மாட்டே ஆனா பழிய வந்து இங்க போட்டுட்றது சீக்கிர எழுப்புவாங்க
அ இது டெய்லியுமே நடக்கறதுதா எப்ப எழுப்பிவுட்டாலு நம்ம சீக் சீக்கரோ எழுப்பிவிட்டாலு என்ன சொல்லுவா என்ன லேட்டா எழுப்ப வேண்டியதானேனுவா சேரி லேட்டா எழுப்பி விட சொல்றானே நெக்ஸ்ட் நாள் வந்து லேட்டா எழுப்புனா நா சேர் எனக்கு வே ஹோம் ஒர்க் இருக்கு நீங்க சீக்கிரமே எழுப்ப வேண்டியதானேன்னு சொல்லி சொல்லுவா
அவே படுக்க போம்போதே கேட்ற வேண்டியதுதானே ஹோம் ஒர்க் எல்லா எழுதி முடிச்சுட்டியா இல்ல இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நா எழுப்பி உட்றே
அது நைட் டைம்லயே வீ வந்து செஞ்சுருவா
ம்
ஆனா அப்டி சொல்லுவா ஆ அந்த வேல இருக்கு இந்த வேல இருக்கு ஆனா காலைலிலா எந்த வேலையு வச்சுக்க மாட்டா எழுதுற வேல எல்லா நைட்டே முடிச்சு அதுதா ஆ நைட்டே எல்லா வேலயு ஹோம் ஒர்க்லா முடிச்சிருவா தெ அவனுக் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாதா ஃப்ரீயாவுமே அது அது வரைக்கு வந்து அப்டியே இதா இருப்பா டென்ஷனா இருக்கு எப்படா இவன கிளப்பி வுடுறதுன்டு
சொ அப்டி பாத்தாலு க காலைல ஒரு ஒன் அவர் தானே அதுக்கப்றோ சாந்தரோ நால்ரை மணி வரையு ரெஸ்ட்டு தானே
ஆ அது கொஞ்சோ ஃப்ரீதா கொஞ்சோ ஃப்ரீயா இருப்பே நாலரைக்கு வந்ததோடயே மறுபடியு ரகள கட்ட ஆரம்பிச்சுருவா ஏனா அவ்ளோ நேரோ ஸ்கூல்ல அமைதியா இருந்துட்டு வந்துடுறான்ல அந்த இதெல்லா இங்க வந்துதானே ஃப்ரீ பண்ணிக்கிறது வீட்டுக்கு வந்து ஏ பைய்ய வீட்ல இல்லனாதா வீடே அமைதியா இருக் வீடு அமைதியா இருக்கறத பாத்தே தெரிஞ்சுக்லா ஏ பைய்ய வீடல இல்ல இல்லன்டு அவ வீட்டுக்குள்ள வந்துட்டே டிவி சத்தமு வ வெச்சிருவா அததா கார்ட்டூன போட்டுட்டு உக்காந்துருவா வந்தத்தோடயே
அது சரி
அந்த கார்டூன்ல என்னதா இருக்குன் தெரியாது
இப்ப எல்லாருமே மொபைலு கார்ட்டூனு
ஆஹ் ஆனா மொபைலு மொபைல தா பாப்பா அதுவு பயமாதா இருக்கு மொபைலு மொபைலு மொபைலு வுட்டா டிவி
டிவி
உம் மொபைல விட எனக்கு டிவி பாக்கறதே மேலு
ம் ம்
இப்போ இப்போ வர பசங்களுக்கெல்லா ஒடனே ஒடனே கண்ணு இதாயிருது
இதாவ் ஆமா பக்கத்திலயே வெச்சுகிட்டே ப மொ பைல கைல வெச்சு நம்ம இப்ப டிவியவே கிட்ட உக்காந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்ப மொபைலே கையில வெச்சுக்கிட் விட்டு இ்வ்ளோ கிட்ட நா பாத்துக்ட்டு இருந்தாக்கா எஃபெக்ட் அதிகமா தானே ஆகு
ம் அதுவு பிரரைட்னஸையு கம்மியா வைக்க மாட்டேங்குதுங்க இந்த பசங்க தெளிவா இதா இருக் இருக்கட்டோன்றதுக்காக வ ஃபுல்லா வச்சு பாக்குறாங்களா அதுவே பயமா இருக்கு அதனால நா கம்முனு இருந்துடுறது
நைட் நைட்ல எந்நேரோ மொபைல குடுக்காம அதுக்கு டிவியே போட்டு வுட்டுரலா
அதுதா நீ மொபைல் பாக்கறதுக்கு பதிலா டிவிய கூட பாத்துக்கிட்டு போ அப்டின்ட்டு நா விட்டுறது அதனாலதா பூட்டன்னக்க கார்டூன் லீவு விட்ருக்க அவை சைடு வந்தாக்கா வெரட்டி விட்டுறது ஓடு அப்பறம் கண்ணு இப்பவே கண்ண இதாயிச்சு
இப்ப சாரு ஈவினிங் வந்துட்டு டியூசனா இல்ல வீட்லதானா
இல்ல இல்ல டியூஷன்லா எங்கயு அனுப்புலபா வீட்லதா பா சொல்லி குத்துட்றது
உம்
இப்ப டியூஷன் போய் என்னா பண்றாங்க அவுங்க கிளாஸ்ல ஒழுங்காக கவனிச்சாலே டியூஷன்
டியூசன் தேவல்ல இல்ல சில பேரு வீட் வீட்ல அடம்புடிக்கிறான் சொல்லி ஒன்னு எக்ஸ்டா ஒன்னவர் ஒன்ற மண் நேரம் இருந்துட்டு வரட்டும்ன்முன்னு டியூசன்க்கு அனுப்பி விட்டுறாங்க அவுங்க சொல்லி குடுக்குறாங்களா என்ன ஏதோ அதெல்லாம் பாக்கறது இல்ல
ம் ம்
போய் ஜாய்ன் பண்ணி உட்று
ஆமா அவுங்க வந்து இங்கிருந்து நம்ம தப்ச்சா போதும்ன்னு அனுப்பி விட்டுறாங்க சே இல்லல்லை இங்க நா டியூஷன் அனுப்பல இனிமேதா அனுப்புற ஐடியா இல்ல வீட்லயே படிச்சா போதும் அப்டின்தா சொல்லி வச்சிருக்கே அங்க க அங்க ஒலுங்கா கவனி அங்க எதுவும் டவுட் இருந்தா மிஸ்ட்ட கேளு அப்டி இல்லன்னாக்கா இங்க வீட்ல வந்து கேளு மத்தபடி டியூஷன் அனுப்புற ஐடியா இப்ப வரைக்குமே இல்ல
சேர் சேரி
ஆனா அங்க படிச்சிருவா படிக்கிற நேரத்துல கரக் ட்டா படிச்சிருவான் ம் அதனால ஆ அதனால டியூஷன் பத்தியே இப்ப வரைக்கும் அந்த தாட்டே வ இல்ல எங்களுக்கு படிச்சிருதுனால
ம்
கொஞ்சம் விளாட்டுத்தனமாதா இருப்பா ஆனா வந்து படி க்கிற நேரத்துல கரெக்டா படிச்சிருவான் எக்ஸாம் டைத்துலயும் வந்து பண்ணிருவான்
ம் சேர்
டெய்லி போய்டும் அதனால எங்களுக்கு அத பத்தி பிரச்சன இல்ல ஆனா என்ன சொல்றது மட்டும் கேக்கவே மாட்
அது அடோ இருக்காது எல்லா சின்னக்புள்ள போக போக சரியாயிரும்
எது சோ எது நீங்க சொன்னாலுமே வந்து அத ஃபர்ஸ்ட்டு கே நம்ம சொன்னவுன்னே கேக்குறதே கெடையவே கெடையாது ந கேக்க மாட்ட எது சொன்னாலும் ஃபஸ்ட் ஏன்ச்சவுனே ஆப்போசிட்டாதா பேசுவான்
அது சேரி
ஆனா பாருங்க வீட்ல அப்டி ரகல கட்டுவான் நீங்க ஸ்கூல் போனீங்கனா வந்து இவன்தா நல்ல புள்ள கிளாஸ்லயே நல்ல பிள்ள அப்டின்ற மாரி சொல்லுவாங்க எல்லா எல்லா மிஸ்மே ஒரு மிஸ் விடாம சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்தா அவ் அவ்ளோ சத்தமா இருக்கும் வீடே அதுரும் ஆனா ஸ்கூல் கிளாஸ் போய் பாருங்க இவ சத்தமே சத்தம் போட்டு கூட பேச மாட்டேங்கிறா அப்டின்னுதா சொல்லுவாங்க
அது சரி
ம் அந்த மாரி
ம் குனிஞ்சத்தல நிமுறமாட்
ஆ ஆமாங்க இவ அப்டிதா இருக்கா ஏய் அங்க நல்ல பிள்ளையா இருந்துக்குறான்ல அதனால தா சொல்றே அங்க இது பண்ணி வச்சதெல்லா நல்ல பிள்ளைன்னு அமைதியா இருந்ததுல இங்க வந்து கத்திட்டு தீத்துக்குறா சாம்ப்படுத்தி விட்டுக்குறா ம்
ம்
சரிப்பா மணியாச்சு நா லன்ச் சேரி என்னனு காலைல பாக்குறே ஆ அப்புறநாலு அப்புறநாலு கூப்புறே ஆ சேரி பை வைக்கட்டுமா
ஆ பை
ம்